ஹலோ
ஆஹ் கேக்குது சிஸ் உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக்
ஆஹ் சரி ஆஹ் அதோ சாப்ட்டாச் சிஸ் டர் இனிமதா கொஞ்சோ நேரோ களிச்சி தா தூங்கணு நீங்க
நா இந்த பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்துன்ட்டு ருக்கு
ஓ சேரி சேரி ஆஹ்
கொட்டறது இதெல்லா சொல்லுவாங்கல்ல கும்மி கொட் டு வாங்கன் சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கோ ஆஹ் சில பேருக் கும்மிடுபசோ நாங்க வந்து அத மொள கொட்டுறதுன்னு சொல்லுவோ அதுக்கு பேரு அஹ் அது அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்து இருக்கு நாடகோ அமைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் திருவிழா நடந்துட்டு இருக்கு
ஆஹ் சேரி சே வில்லு பாட்டு அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்கல்லனே
எல்லாமே வைப்பாங்க ஆஹ் ஆர்கெஸ்டரா வைப்பாங்க ஒவ்வொரு நாளு
ஆமா ஆமா அது ஒரு வாரோ நடக்குமே பொங்கல் மாரினு இப்போ பத்து நாளா சேரி சேரி உம் உம் இப்ப ஃபுல்லா திருவிழா நேர தானே. எல்லா ஊர்லயுமே திருவிழா நேரந்தா
து சித்திரை மாதம் வந்து து எல்லா பக்கமுமே வந்துட்டு ஃபஸ்ட் இந்த மாரி மாரியம்மன் கோவில் திருவிழாப்ப நடக்கு அப்புறம் வய காசி விசாக திருவிழான்னு சொல்லி ஒவ்வொரு ஊர் நடக்கும் எங்க ஊர்ல வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய திருவிழா வந்துட்டு வைகாசி விசாகத்தில உள்ள ஸ்ரீ கண்ணுடைய நாயன் கிரி அம்மனு இருக் கடவுள் கண்ணாத்தால் கண்ணாத்தால் கோவில் சொல்லுவாங்க எங்கெங்கேயோ இருந்த ஃபாரின்லருந்துலா வருவாங்க வெள்ளிரதம் நடக்கு. எட்டாம் திருவிலா வெள்ளிரதம் நடக்கும் ஃபாரின்ல இருந்துல்லா வருவாங்க நெறையா பேர் வருவாங்க சரியான கூட்டமா இருக்கும் கூட்டத்துக்குள்ள யாரையு பாக்க கூட முடியாது அந்த அளவுக் கூட்டோ பெரிய திருளா நடக்கும் ஆஹ் வாங்க கண்டிப்பா வாங்க நீங்க
ஆஹ் சரி சிஸ்டர் வரே கண்டிப்பா வரே
ஆஹ் நா உங்களுக்கு மெசேஜ் போடுறே எப்ப என்னன்னு
ஆஹ் சரிங்க சிஸ்டர் ஆஹ் சரிங்க சிஸ்டர் வரே வரே. ஆஹ் கண்டிப்பா வரே சிஸ்டர். எங்க எங்க பக்கோ வந்து இந்த இப்போ வய இந்த மே மாசோ நடக்கு திருவிழா நடக்கு எங்க ஊர்லயவு பத்து நாலு அதே மாரிதா ப பத்து நாலு ஆஹ் ஒவ்வொரு நாளு ஒவ்வொருத்தர் வந்து விசேஷமா எடுத்துச் செய்வாங்க பொறுப்பெடுத்து செய்வாங்க ஆஹ் ஆஹ் அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் எடுத்து செய்வாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வப்பாங்க நீங்க ற‌மாரி ஆஹ் வில்லுப் பாட்டு வப்பாங்க பாட்டுக் கச்சேரி வப்பாங்க பட்டிமன் றோ இந்த மாரி இருக்கு ஒம்பதாவது நாள் வந்து தேரு தேர் ஓடு சாயந்தரோ மட்டுந்தா நாலு மணிலருந்து ஓடு
ஓ ஈவ்னிங் தா ஓடுமா ஆஹ் எங்க பக்கோ வந்துட்டு அது தா எங்க பக் வந்து சொல்லல ஏழாம் திருவிழா வந்துட்டு ஆமா ஏழா ஆமா ஏழாம் திருவிழா நா வந் ஆஹ் ஏழா எட்டானு திருவிழாவா ஆமா ஏழு தா நெனைக்
ஏ உம் உம்
அ இல்ல எட்டாம் திருவிழா எட்டா திருவிழா அ தங்கரதோ இழுப்பாங்க கோயிலுக்குள்ளவே இழுத்துக்குவாங்க ஒம்போதா திருவிழா வந்துட்டு வெளிய றத வெளி பிரகாரம் பெரிய பிரகாரோ சுத்துனு வெளில பெரிய ரோட்ல ரோடு சுத்தி சுத்து அந்த கோயில சுத்தி அப்றோ பத் தா திருவிழா பெரிய தேரு தேர் பத்தாதுல பாக்க பெரிய தேர் வந்து இழுப்பாங்க
உம் காலைலந்தே ஓடுமா காலைலந்தே ஓடுமா
தா தேர் இழுப்பாங்க காலைல முடிஞ்சிடு காலைலயே ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லா சுத் தி வந்துரு எல்லா சேந்து இழுக்குறது அவ்ளோ பெரிய தேரு பெருசு சரியான பெரிய தேரு ஆஹ் சரியான கூட்டோ‌ ஆனா அந்த தேருக்கு வந் வெயில் நேரோன்றதுனால அதுக்கு வர்றத விட இது நைட் ஒம்போது மணிக்கு தா தொடங்குவாங்க வெள்ளிரத சாமிய அ
டோ ‌வருமே
ஆட்டி ஆட்டி மெதுவா கொண்டுட்டு வருவாங்க அந்த ர அந்த ரதத்துல வந்து அந்த சாமிய வச்சே ரொம்ப நேர ஆகு அதுக்கப்பற இழுத்து கொண்டுட்டு வரு
ஆஹ் நல்லாரு ஒவ்வொரு நாள் ஆஹ் சரிங்க சிஸ்டர் ஒவ்வொரு நாளுமே சாமிக்கு விசேஷமா செய்வாங்க ஒரு நாளு அழைக்கிறதாருக்கு ஒரு நாள் சப்பறம் சுத்துறது எல்லாமே வித்தியாசமாருக்கு இங்க வந்து சாந்தர நாலு மணிக்கு இருக்கா தேரிலுக்க ஆரம்பிச்சாங்ன்னா ஒரு ஆறெ ஆறைக் முடிச்சுருவாங்க
ம்
அ சீக்கிரோ முடிஞ்சிரு அதுக்கப்றோ ஆடி மாச ஒ இந்த மாரினா அ ஒவ்வொரு தெருவுளயு
கூழு ஊத்துவாங்க உங்குளுக்ல்லா உங்க இதுல்லா ஊத்துவாங்களா
ஆஹ் ஊத்துவாங்க சிஸ் சித்திர மாச ஒன்னு ஊத்துவாங்க சித்திர ஒன்னாந்தேதி ஒன் ஆஹ் சித்திர ஒன்னாந்தேதி ஒன்னு ஊத்துவாங்க அதுக்கப்பற வந்து ஆடி மாச ஊ த்துவாங்க ஒவ்வொரு கோயில்லையு மாரியம்ம கோயிலோ இந்த மாரி கோயில்கள்ல ஊத் த்துவாங்க பொங்கலுமே வரிசையா வரு ஒவ்வொரு கோயிலா முடிய முடிய அ பொங்கல் வரு அது ஒரு நாலு நாள் நட கு நைட்டு வந்து இந்த சாமில்லா ஆடுவாங்க சொல்லுவாங்கல்ல நைட்டு நைட் ட்டு ஒரு மணி ஒரு மணிக்கு மேல அப்டி ப்புடி வரு நைட் அன்னைக்லா ம் ஆமா சிஸ்ஸர் அன்னைக்லா தூங்கவே முடியாது அன்னிக்கு ஒரு நாள் வந்து முழிச் இருப்போ காலைல வ ரக்கி அ மாவெளக்கெடுப்போ அ சாமி ஒவ்வொரு வீட் ட்டுக்கா வந்து அழச்சிட்டு போவாங்க
அந்த மாதிரி உம் ஆமா எங்க கோவில் எங்க கோயில் பக்கமுமே மாவுக் மாவெளக் என்ன பண்ணுவாங்க அம்மா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க ஆஹ் அரிஸ் சி ஊற வெச்சுட்டு எங்க பக்கோ ஒரல்ருக்கு ஒரல் வெச்சு அதுல வெச்சு இடிப்பாங்க இடிச்சு அந்த வெள்ளம்லா போட்டு இடிச்சு அ அதுல அத அப்டே நல்லா இ இது பண்ணி நெய் ஊத்தி திரில ஏத்தி வெளெக்கேத்தி அந்த மாவ்ள டேஸ்ட்டாருக்கூ இப்ப இப்பதா வந்துட்டு எல்லாரு மிக்சில போ றாங்க அப்ப எங்க அம்மா இன்னமுமே வந்துட்டு இந்த ஒரல்லதா செய்வாங்க
கருப்பட்டி போட்டு அரைப்பாங்க இந்த சைடு ஆமா கருப் படி பண்ணுவாங்க ஆனா அஹ் எங்க வீட்ல அம்மலா சொல்லுவாங்க அந்த மாச இடிச்சா மட்டு தா அது நல்லா டேஸ்ட் டா இருக்குமா அதுவு இப் இப்போ ஏதாச்சு கோயில் பொங் கல் அங்க அப்ப மாவிளக்கெடுக்கது நம்ம இடிக்கோனா அந்த நாலு நாள் மட்டும்தா அந்த டேஸ்ட் இன்னு கொஞ்சோ நல்லா இருக்குமா இப்ப ஒரு கோயில்ல ஆமா ஒரு கோயில நாலு நாள் பொங்கல் ஆரம்பிக் ஏன்னா எட்டாம் பொங்கல் வரைக்கி நம்ம இடிச்சுக்கலாமா
அந்த மாதிரி
து முடிஞ்சிருச்சு னா அந்த வாசன வந்து இருக்காதா
இருக்காது ஆஹ் ஒவ்வொரு அதான் ஒவ்வொரு பக்கோ ஒவ்வொரு மாரி சொல்லுவாங்க இப்ப இப்ப நாங்க இருக்கிற பக்கம்லா வந்துட்டு திருவிழான்னா திருவிழான்னு சொல்லமாட்டறாங்க நோம்புன்னு சொல்றாங்க உங்க பக்கம் அப்டி யாராவது சொல்லுவாங்களா
ஆஹ் அப்டி
அஹ் திருவிழா திருவிழான்தான சொல்லுவோ நா நாங்க இருந்த ஊர்ல திருவிழான்தா சொல்லுவோ இந்த பக்கம் எல்லாரு நோம்பு நோம்பு நோம்பி நோம்பினாங்க என்ன நோம்பி நோம்பின்றாங்க ஒரு சிஸ் சிஸ்டர் அன்னகி என்கிட்ட பேசுனாங்க அவுங்களு இப்பதா கோயிலுக்கு போய்ட்டுவந்தே அங்கே நோம்பி அப்டினு சொன்னாங்க
ஓ சேரி
அப்பதா ஒரு சில பக் க்கம் வந்து அந்த மாரி சொல்றாங்க
ஆஹ் இங்க வந்து ஒண்ணு பொங்கல் சொல்லுவாங்க இல்லன்னா கொடை சொல்லுவாங்க இல்லன்னா திருவிழாண்ணு சொல்லுவாங்க கொடை வி தா அப்டின்னு சொல்லுவாங்க பொங்கல்னா கொடை விழா அப்டின்னு சொல்லுவாங்க
அப்டியா ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் அதா ஒவ்வொரு க்கோ ஒவ்வரு மாதிரி
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அதனாலதா இன்னும் இன்னு ரெண்டு மாசமா ஆட் தி மாச வந்துருச்சுனா ஃபுல்லா ஒவ்வொரு கோயில்யு ஒவ்வொரு பொங்கலோ எதோ வந்து து கிட்டே இருப்போ அடுத்தடுத்து ம்
திருவிழாவா வந்துட்டே இருக்கு
ஆமா அங்த சைடு அப்டி நடக்குல்ல பொங்கல்ல்லா நைட்டு அந்த மாரி நடக்குமா நைட்
அ நைக்கிங் நை ல பொங்கல் நடந்தது இல்லிங்க இங்கெலா காலைலதா பொங்கல் வப்பாங்க காலைலதா பொங்கல் இங்க போமே காலைல தா நடக்கு ஆ பங்கு பங்குனி மாசம் உங்குளுக் வெப்பாங்க எல்லாருமே இந்த வெப்பாங்கல்ல தாயமங்கலம் கோவில்னு சொல்லிட்டு அங்க வெப்பாங்கல்ல பொங்கல் அந்த பக்கம் பாத்து எல்லாரும் ப்பாங்க வீட்லயே வச்சிருவாங்க எல்லாரும்
ஓ அது எப்டி சிஸ்டர் அது எப்டி
அது எங் எங்கே எங்கே மா அதா அது அந்த மாரிம்மன் கோவில் தான் இருக்கறதுலயே பெரிய கோவில்ன்னு சொல்லுவாங்க ஆ அதனால அந்த கோவிலுக்காக எல்லாரும் மனசுல நெனச்சுக்கிட்டு அவுங்கவுங்க வீட்ல வந்துட்டு அந்த கோவில் எந்த பக்கமா எந்த திச பக்கமா இருக்கும் அந்த தெஸ் க்கம் பாத்து ஆ பொங்கல் வெப்பாங்கன்னு சொ சொல்லுவாங்க ஆ எங்க பக்கம் வந்துட்டு எ ஆஅ இல்ல எங்க பக்கம் வந்துட் த்து மாரியம்மன் கோவில் இருக்கறதுனால அந்த கோவில்ல வந்து எல்லாரு அந்த தெசைய பாத்து பொங்கல் வெப்பாங்க வரிசையா அத வரிச வரிச பொங்கல்னு சொல்லுவோம் எப்பிடின்னா நம்மளே நம்மளே அடுப்பு நோண்டி அந்த மாதிரி ஆ அந்த எங்களோட கிராமத்துல உள்ள எல்லாரு வரிசையா பொங்கல் வெப்போ சூப்பரா இருக்கு அடுப்பு நம்மளே அடுப்பு நோண்டி ரெடி பண்ணி ஆ சா சாணி எல்லா போட்டு மொழுகி கோலம் போட் ட்டு நம்மளே அந்த பானை வாங்கி வைக் இருக்கிறது அது நல்ல இருக்கோ சிஸ்
உம் ஏனா இப்படி கேள்விப்பட்டதில்ல ல்ல இப்பதா புதுசா கேள்விப்பட்றே இந்த மாரி எல்லாருமே ஆஹ் வெப்பாங்க
ஆஹ் அத்தா ஒவ்வொரு பக்கோ ஒவ்வொரு மாரி கொண்டாடுவாங்க எல்லாத்தையுமே
அதே மாரி இப்ப திருச்சி சைட்லாம் பாத்தீங்கன்னா ஆ அங்க சமயபுரோ கோயில்ல வந்து பாத்தீங் ன்னா ஒரு நாற்பது நாள் இப்போ நடந்துச்சி தெரியுமா பங்குனிலா
உம் அப்டியா எனக்கு தெரியாது ஆனா கேள்விப்பட்டிருக்கே சமயபுறம் கேள்விப்பட்டிருக்கே பட் ஆ
ஆமா சிஸ்டர் அங்க வந்து நாற்பது நாள் விரதோ இருப்பாங்க அப்டின்னு சொல்லுவாங்க சாமி விரதோ இருக்கோ அப்டின்னு சொல்லுவாங்க இல்ல மக்கள் காண்டி அப்டின்னு சொல்லி கொஞ்சோ விசேஷமா பண்றாங்க இந்தியில இருந்தே இருக்குன்னு நெனைக் இப்போ போன மாசோ நடந்திருக்கும்னு நெனைக்கே நாப்பது நாள்
எல்லா பக்கமும் எல்லாமே மாறுது நம்ம நம் நடைமுறையில இப்ப கல்யாணமே எடுத் த்து குவே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா கல்யாணம் பண்றாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஹோமம் வளர்ப் ப்பாங்க எங்க பக்கல அதெல்லா கெடையாது கோயில்ல கூட்டிட்
ஆமா இங்கயு அப்டிதா சிஸ்டர் கோயில் தா பெரியவங் கல்லா இருப்பாங்கல்ல கொஞ்சோ பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவுங்கள வெச்சு இது பண்ணுவாங்க சில பேர் வந்து ஹோமோ வளத்து அந்த மாரி பண்ணுவாங்க ஆமா ஆமா
படங்கள்ல பார்க்க ஆரம்பச்சதுலிருந்து அதே மாரி எல்லாரு பண்ண ஆரம்பச்சிட்டாங்க மொதல் நாள் இ அந்த மெஹந்தி சங்கீத் சங்கீத் பங்க்ஷன் வெச்சு மெகந்தி வெக்கிறாங்க ஆ இதெல்லாமே எல்லாரு அப்புறோ வந்து எப்பவுமே நம்ம நம்ம காலத்த பொறுத்த வரைக்கோ கல்யாணத்துக்கு அப்புறோ தா ரி ரிசப்ஷன் வெப்போ கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க ஆ கல்யாணத்துக்கு வர முடியாத எங்க அது ரிசப்ஷன் னு வர அப்பிடின்னு மாப்பிள்ள வீட்டுல இப்ப பொண்ணு வீட்டுல கல்யாணம் நடக்குதுன்னா மாப்பிள்ள வீட்டுல ரிசப்ஷன் அப்படி இருக்கு இப்ப பார்த்தா சங்கீத்தா அதுக்கு முன்னாடி ரிசப் சனா அதுக்கப்புறம் கல்யாணமா
அதுவும் இல்லாம இப்போ இங்க இருந்து வேற ஊர்லப் போயி ஆ வெளிநாடுகள் ல போயி கல்யாணம் பண்றாங்க இங்க இருந்து போயி அங்க போய் கல்யாணம் பண்ண ராங்க பீச்ல வச்சு கல்யாணம் பண்றாங்க
ஆமா இப் அந்த மாரிலாம் நிறையா வெரை பேசனா இன்னொன்னு அப்போ இங்கிருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க வந்துட்டு அங்க உள்ளவங்கள விரும்பி கடைசி நம்மளோட கலாச்சாரத்தை பிடிச்சு எவ்வளவு பேர் அங்க இருந்து பிரெஞ்ச் பிரெஞ்ச் அ பிரெஞ்சுக்காரங்க அந்த மாதிரி நிறைய பேர் இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வெளிநாட்டுக்காரவங்க ஆமா நம்மளோட உடையெல்லாம் உடு அந்த மாரிஸ் சேரீ கட்டி அந்த மாதிரி அந்த இதுல நம்மளோட கலாச்சாரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க
சரிங்க சிஸ்டர் பாக்கலாம் அடுத்த கால்ல பாக்கலாம்
ஓகே சிஸ்டர் ஓகே பாய் ம் பாய் சிஸ்டர்